ஹலோ
ஆ சொல்லுங்க ஆ நா நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே பேசியே ரொம்ப நாளாச்சி பேசவே முடியர்தில்ல ரொம்ப வேலைகள் எல்லா அதிகமா இருந்துச்சிங்ளா
ஆமா வீட்டு வேலைகள் வந்து நெறையா இருந்துச்சி இப்போ பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம்மா வந்து ஆ இது லீவ் விட்டனால இப்ப வீட்டு வேலைகளு கொஞ்ச அதிகமா நேரம் பாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இப்பெல்லாம் தள்ள வேண்டியதா ஆயிட்சி
ஆமா ஏன்னா இப்ப பிள்ளைகளுக்கு விடுமுறை நாட்களா இருக்கறதுனால பாத்தீங்கன்னா நமக்கு வேலை சுமைகள் எல்லா கொஞ்சோ அதிகமாயிட்டே இருக்கு க்கு இல்லைங்ளா ஏன்னா வீட்ல வேலைகள் வந்து அ பள்ளிக்கெல்லா போகும் போதுன்னா நம்ப ஒரு வேளை மட்டுந்தா நம்ப வேலைகள் எல்லாமே பாக்குற மாதிரி இருக்கு ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா நம்ப தொடர்ந்து மூணு வேலையுமே வந்து நம்ம வேலை பாத்துக்கிட்ட பாத்துக்கிட்டே இருக்க மாதிரிதா இருக்கு ஏன்னா பிள்ளைகள் பள்ளி போகு போது காலையில எழுந்த விடனே நம்ம ரெண்டு வேலைகள் வந்து பாத்திருவோ ஆனா இப்ப வேலைகள் எல்லாமே கொஞ்சோ ம் அதிகமா இருக்கிற மாதிரி தா இருக் க்கு அதுவு இல்லாம இந்த விலைவாசிகள் எல்லா ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்மளால எந்த பொருளுமே வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் தா வந்து பெரு
ஆமா நீங்க சொன்னது வந்து உண்மைதா விலைவாசி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க விலைவாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா தகுந்த அளவு நம்மளுக்கு வந்து பாராத்தீங்கன்னா அ ஊதியமும் வந்து நம்மளுக்கு வந்து குடு கிடைக்கிறது கிடையாது இப்ப இருக்க விலைவாசிக்கு வந்து பார் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்டினாலுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு நா நம்மளுக்கு குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபா வரைக்குமே நம்ம வந்து ஆ பண்ணா மட்டுமே நம்ம வந்து ஒரு நாள் பொழுதே நம்மளால வந்து ஓட் ட முடியுது இதுவே வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருக்க காலத்துலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாறி கிடையாது ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி ரெண்டு ரூபாய்க்கு வந்து வெங்காயம் அந்த மாதிரில்லா கூட நம்மளுக்கு வந்து நம்மளோட காலகட்டத் துல வந்து இருந்துச்சு இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தக்காளி விலையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வரைக் குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூறுபா வரைக்கு கூட நம்மளுக்கு வந்து ஆ ஆகுது சோ இத வந்து எப்டி நம்மளால வந்து இந்த விலைவாசியை சமாளிக்கிறதுன்றதே தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம வந்து ஆளாக்கிறும் அதுக்கேத்த மாறி ஊதியமே நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது கிடையாதுல
கண்டிப்பா ஏன்னா இப்ப ஊதியம் எல்லாமே வந்து உயர்த்தறதே இல்ல ஏன்னா இப்ப ஊதியம் உயர்த்துனா மட்டுதா நமக்கு வந்து விலைவாசிகள் போக அதிகமா இருக்கவ இருக்கு நமக்கு வந்து ஊதியங்களும் வந்து அதிகமானாதா நம்மளால அதை ஈடு கட்ட முடியும் ஏன்னா இப்ப இருக்கிற விலைவாசிகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு எந்த ஒரு பொருளுமே வாங்கவும் வந்து ரொம்ப தயக்கமாதா இருக்கு ஆ ஏன்னா ஒவ்வொரு விஷயமே வந்து நம்ம பாத்து பாத்து வாங்க வேண்டு டிய சூழ்நிலைகள் இருக்கு ஏன்னா மாதத்துக்கு மாதமே வந்து விலைவாசிகள் வந்து ஆ விலை விலைவாசியினோட விலைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு ஏன்னா நம்ம இப்ப ஒரு மாதம் நம்ம ஒரு விலைக்கு வந்து நம்ம வாங்குறோனா நம்ம அடுத்த மாதமும் இந்த அளவுக்கு ஆயிருக்கு நம்ம இத இந்த அளவுக்கு எடுத்து வைக்கலா இல்ல இத விட கூட கொஞ்சோ எடுத்து வச்சா போதும் அப்டின்ற ஒரு ஆ இதுல வந்து நம்ம எடுத்து வைப்போ ஆனா வந்து அத பாத்தீங்க அப்டின்னா நம்ம வாங்கும் போது அத விட வந்து இரு மடங்கு நமக்கு அதிகமாதா ஆகு நம்ம போய் அங்க நமக்கு தேவைப்படுற மாறி நம்ம போனா அங்க பாத்தா எல்லாமே வாங்க அது அப்டின்னு சொல்லிட்டுதா நம்ம ஒரு பேப்பர்ல வந்து நம்ம எழுதிட்டு போவோ ஆனா எழுதிட்டு போனாலு மே வந்து நமக்கு அங்க அதிகமாதா வந்து ஆயிட்டு இருக்கு நம்மளால அது சமாளிக் கிறதுன்றது வந்து ரொம்ப கடினமா இருக்கு
உண்மைதான் உண்மைதான் என்னதா நம்ம காகிதத்தில் நம்ம எழுதி வைத்தாலும் வந்து பாத்தீங்கனா ஒரு சில நேரங்களில் வந்து பாத்தீங்னா அது வந்து அதுக்கும் அதிகமாதான் நம்மளோட வந்து பட்ஜெட் வந்து ஏறிக்கிட்டே தா போவுது தவிர ஒரு மாதம் கூட நம்ம காகிதத்தில் எழுத வைச்ச மாரி நம்மளுக்கு வந்து நடந்ததே கடையாது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள் இப்ப வந்து இப்ப இருக்க விலைவாசில வந்து பாத்தீங்கன்னா தங்கமே வந்து நம்மளுக்கு வாங்க முடியாத ஒ ரு சூழ்நிலைக்கு நம்ம இப்ப வந்து நடுத்தர குடும்ப குடும்பங்கள் எல்லாமே தள்ளப்பட்டுட்டாங்க
கண்டிப்பா ஏன்னா இப்ப தங்கத்தோட விலை வந்து உயர்ந்துகிட்டே தா இருக்கு வாங்க சாமானிய மனிதர்களால வந்து இப்ப இருக்கிற விலைவாசிகளுக்கு வந்து தங்கம் வாங்க முடியுமா அப்டின்னு கேட் டா அது ஒரு கேள்விக்குறியாதா இருக்கு ஏன்னா யாருமே எதிர்பாக்காத அளவுக்கு தா வந்து தங்கத்தோட விலை இப்ப போய் போய் போயிட்டு இருக்கு நம்மளோட காலகட்டத்துல இருந்த தங்கத்தோட விலையு இப்ப இருக்கிற காலகட்டத்துல தங்கத்தோட விலையும் நம்ம பாக்கும் போது வந்து தங்கம் அப்டின்றது வந்து நம்ப சொல்றதுக்கு தா நல்லா இருக்கு அது இல்லாம இப்ப தங்கம் போலவே சில நகைகள் எல்லாம் வருது இல்லைங்களா அது மாரி வாங்கி உபயோகப்படுத் த்துற சூழ்நிலைகள் தா இப்ப இருந்துகிட்டு இருக்கு ஏனா நம்ம போய் தங்கம் வாங்கறது வந்து ரொம்ப கடினமா இருக்கு ஏன்னா விலைவாசிகள் அது வந்து உயர்ந்துட்டே இருக்கு இதனால உறவினர்களுடைய இதுவும் சில மன கஷ்டங்களு வந்துகிட்டு இருக்கு ஏன்னா அவங்க வந்து அப் ப வந்து நமக்காக ஒரு பொருள் வாங்கி குடுத்துருப்பாங்க தங்கத்துல ஆனா இப்ப போய் நம்ம அந்த பொருள வாங்கி குடுக்கணு அப்டின்றது வந்து நம்மளால நெனைச்சே பாக்க முடியாது அப்ப அந்தனோட மதி ப்ப வச்சு நம்ம ஒரு தொகையா நம்ம குடுத்தோ அப்டின்னா நான் அவங்களுக்காக நா அத பண்ணிருந்தே ஆனா இவங்க பாரு இப்ப இதுதா பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விவாதங்கள் எல்லா வந்து இப்ப வந்துகிட்டு இருக்கு அதெல்லா ரொம்ப கடினம தா இருக்கு இப்ப இருக்கற இதுல வந்து நம்மளால சமாளிக்கிறதுன்றது வந்து விலைவாசிகள் வந்து கட்டுப்படுத்தினா மட்டும்தா முடியு ஏன்னா நம்ம வீட்டுக்கு தே தேவைப்படுற இந்த காய்கள் வாங்கவே வந்து பாத்தீங்கனா வாரத்துக்கு வந்து அது ஆற்நூறு ரூபாய்க்கு மேலதா வந்து நமக்காயிட்டு இருக்கு ஆ இருக்
ஆமா
கிறதுல இவ்ளோ வந்து அதிகமாயிடுச்சு இப்ப இந்த சூழ்நிலை இப்ப இருக்கிற வெப்பத்த தணிக்கிறதுக்காக பழங்கள் வாங்கி குடுக்கலானு நெனைச்சனாலு அந்த பழத்தோட விலைகளு வந்து அதிகமாதா இருக்கு அதையு வாங்கி குடுக்குறதுன்றது வந்து ரொம்ப கடினமாதா இருக்கு ஆனா இப்ப எல்லா மே அத வாங்கி உண்ண முடியுமான்னு கேட்டா அதுக்கு அதுக்கு வந்து வாய்ப்பு இல்ல
ஆமா நீங்க சொல்றது வந்து உண்மைதா இப்போ நீங்க சொன்ன மாதிரி என்னதான் வந்து பாத்தீங்கன்னா கவரிங் நம்ம நகைகளை வந்து நம்ம அணிதாலு நம்மளுக்கு வந்து பாத்தீங்னா உறவினர்கள் நடுவே நம்மளுக்கு வந்து பாத்தீங்னா அந்த மாரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளதான் படுக்கிறோ ஆனா என்னதா இருந்தாலும் அந்த தங்கத்தோட மதிப்பு வந்து பாத்தீங்ன்னா இப்ப ஒரு மடங்கு ரெண்டு மடங்குல்லா இல்ல ஒரு பத்து மடங்கு மேலேயே வந்து பாத் திங்கன்னா இப்போ வந்து ஏறிடுச்சு இப்ப இருக்க ஒரு விலைவாசிய வந்து பாத்தீங்கன்னா நம்பளோட பிள்ளைகளு கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தங்கத்தை வந்து நம்ப வாங்குறதுக்கே வந்து பாத்தீங்னா நம்பல யோசி சி கூட நம்மளால பாக்க முடிய்ல
சோ நம்பளோட வந்து திருமணத்துக்குலா வந்து பாத்தீங்க நம்பளோட பெற்றோர்கள்ல்லா வந்து பாத்தீங்ன்னா அவங்களால முடிந்த அளவு நம்மளுக்கு வந்து அ தங்க நகைகளை நம்மளுக் வந்து அணிவித்து தா நம்மளுக் வந்து அனுப்பி வைத்தாங்க பட் நம்ப புள்ளைக்கு வந்து பாத்தீங்ன்னா அந்த ஒரு தங்கத்த வந்து நம்ளால நெனச்சு கூட பாக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்பளும் தள்ளப்பட்டுட்டோ சோ நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காய்கனிகள் விலைகளும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பல மடங்கு வந்து பாத்தீங்ன்னா நம்பளுக்கு ஏறிடுச்சு அதுக்காக தா வந்து பாத்தீங்ன்னா இந்த விலைவாசியை சமாளிக்க என்னால் முடிந்த அளவு வந்து பாத் திங்ன்னா எங்க வீட்டில் வந்து பாத்தீங்ன்னா மாடி தோட்டம் வைத்து அ துல வந்து முடிஞ்ச அளவு வந்து பாத்தீங்ன்னா நீங்க அப்படி நீங்க வந்து ஆ பண்ணி பாருங்க ஏன்னா உங்களால உங்களோட மாத தவணைய வந்து பாத்தீங்ன்னா உங்களாலா அந்த விலைவாசிகள்ளந்து கொஞ்சோ வந்து கொறைக்கலா ஏன்னா அதுல இந்து நம்பளுக்கு முடிந்த அளவு வந்து பாத்தீங்ன்னா நம்பளோட புள்ளைகளுக்கு தேவையான காய்கனிகள் வந்து பாத்தீங்ன்னா நம்போட மாடி தோட்டத்துல இருந்து கூட நம்பளால வந்து இப்பதுக்கு இப்ப வந்து பாத்தீங்ன்னா எனக் கெடைக்குது அதுல இந்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட விலைவாசில்ல இந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து மடங்கு வரைக்குமே என்னால வந்து கொறைக்கிறதுக் கு வந்து பார்த்தீங்ன்னா ஒரு வந்து ஒரு நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு அ இத உ உதாரணமாக கூட ந மாடி தோட்டம் வந்து இப்ப இந்த விலைவாசிய கூட நம்பளோட விலைவாசியில வந்து கொறைக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணமா கூட நம்மளுக்கு அது இருக்குது
கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து ரொம்ப அருமையான விஷ்யோ இது வந்து ரொம்ப நல்லாவு இருக்கு இத வந்து நா கண்டிப்பா நானுமே தொடர வந்து கண்டிப்பா கடைபிடிக்ணுன்னு நெனைக்கிறே இதுக்கு அப்புறமா இருக்கிற இதுல வந்து நா இங்க சொன்ன மா திரி நானுமே வந்து பயன்படுத்தி பாக்கறே ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இப்ப காய்கறிகள் நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள வந்து நம்ம மாடி தோட்டத் துல அமச்சுக்ட்டோ அப்டின்னா நமக்கு வந்து அது ஒரு உபயோகம் உள்ளதா தான இருக் கு ஏன்னா வாரத்துக் வந்து ஒரு தொகைய நம்ப ம்
னா எந்த ஒரு இதும்மே நம்பளுக்கு வந்து பாத்தீங்ன்னா அந்த காய்கனியில் சேர்க்காமல் நம்பளுக்கு வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஆ அன் ரொம்ப நல்லதாகவே அது வந்து கெடைக்கிறது இல்ல வ சுத்தமாக இப்ப இருக்க காய்கனிகள் வெளியில வாங்கறதுக்கே நம்பளுக்கு பயமா இருக்கு இல்ல
கண்டிப்பா ஏன்னா எல்லாமே எல்லா காய்கறிகள் மேலயையு வந்து மருந்து உபயோகப்படுத்தி இருப்பாங்க அதனாலதா அந்த காய்கறிகள் வந்து கெட்டு போகாம புழுக்கள் எல்லா வைக்காம இருக்கு ஆனா சொல்ல போனா பாத்தீங்கன்னா புழுக்கள் இருக்கிற காய்கறிகள் தா வந்து சுத்தமான காய்கறிகள் ஏன்னா அதுல புழு பூச்சிகள் இருந்தா மட்டுந்தா அ மருந்துகள் இல்லாம வந்து நமக்கு இயற்கை முறையிலே கிடைக்குதுன்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்லா ஆனா அப்ப இருந்த காலகட்டத்துல நமக்கு எல்லாமே வந்து அப்டிதா கெடச்சிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப இருக்கற காலகட்டத்துல வந்து எல்லாமே மாறிக்கிட்ருக்கு நம்ம இப்ப இருக்கற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தண்ணின்ற ஒரு விஷ்யோ வந்து நமக்கு எல்லா எடத்துலயுமே அப்ப கெடைக்கு ஆனா இப்ப வந்து நம்ம அத காசு குடுத்து வந்து வாங்கற சூழ்நிலைக்குதா வந்து நம்ம தள்ளப்பட்ருக்கோ
நீங்க சொல்வது வந்து பாத்தீங்ன்னா ஆ ஆ ஆ நூறு சதவீதம் வரைக்குமே வந்து உண்மை சோ அதுனாலதா நா உங்க கிட்ட சொல்ற உங்களால முடிந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வீட்டு பக்கத்துல வந்து பாத்தீங்க இல்லன்னா மாடி தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடிந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா செடிகளை நட்டு வைத்து அதில் கெடைக்கற காய்கனிகளை வந்து பிள்ளைகளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொடுத்து பாருங்கள் அதுல இருக்க சுவையும் தனி அந்த மட்டு இல்லாம நா நீங்க சொன்ன மாரி மருந்து கலக்காத ஒரு உணவை நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது நம்மளுக்கும் ஒரு மன நிறைவாக இருக்கிறோம் அல்லவா
கண்டிப்பா ஏன்னா வந்து அது ஒரு நல்ல விஷ்யந்தா நீங்க சொன்னது உங்ககிட்ட இருந்து நானு நல்ல விஷயமா அது ஒண்ணு கத்துக்கிட்ட நானுமே என்னோட தரப்புல வந்து நீங்க சொன்ன மாரி மாடில வந்து நெறைய இடங்கள் இருக் கு அதுக்கு உண்டான இடங்கள் நெறையவே இருக்கு அது எப்டி அமைக் கணுன்றது வந்து நானு என்னோட தரப்புல பாத்துட்டு ஆ அத வந்து நானுமே பயன்படுத்துறே ஏன்னா இப்ப காய்கறிகள் இப்ப நமக்கு வந்து ஒரு செடி வைக்றோன்னா அதுல இருந்து ஒரு ரெண்டு மூணு காய்கறிகள் கெடச்சாலுமே வந்து நமக்கு ஒரு ஒரு வேலை குன்டான காய்கள் அதுலயே கெடச்சுரு இல்லீங்களா அது நம்ம ச்சு நம்ப உபயோகப்படுத்திக்லா ஏன்னா இப்ப நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆ மாடியில வந்து காய்கறிகள் தோட்டம் மாரி அமச்சு அததா வந்து பயன்படுத்தி இருக்காங்க அது ஒரு நல்ல விஷ்யம்
பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா விலைவாசியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ளால வந்து கட்டுப்படுத்தமுடியும் அதனாலதா நா உங்களுக்கு அது ஒரு சிறந்த ஒரு ஆலோசனையாக ஒரு நண்பனாக நா உங்களுக்கு இது அற அ அறிவுரை அ குடுக்கிறேன்
கண்டிப்பாங்க நீங்க சொன்னத வந்து நானுமே என்னோட தரப்புல இருந்து பயன்படு உ முயற்சி செஞ்சு அத நடத்த பாக்கற ஏன்னா விலைவாசிகள் அதிகமாயிட்டே இருக்கறதுனால இப்புடி ஒரு விஷயங்கள்ல வந்து நம்ம கொஞ்சோ அத கட்டுப்படுத் த்தாலான்றது வந்து ஒரு நல்ல விஷ்யந்தா ஆ பேசுனோ அப்டின்னா இத பத்தி நம்ப பேசிக்கிட்டேதா இருக்லா ஏன்னா
ஆம்மா விலைவாசிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்பலுக்கு வந்து அ அத பத்தி நம்மளுக்கு பேச ஆரம்பித்தால் நம்மளுக்கு ஒரு முடிவுக்கே வராது சூழ்நிலைக்கு வந்து நம்பலு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து ஆளாகிட்டு
கண்டிப்பா ஆ அதனால வாய்ப்புகள் கிடைக்கும் போது இத பத்தி வேற ஏதாச்சு நிகழ்வுகள பத்தி நம்ளு பேசலா ஏன்னா இப்ப ஒரு சில வேலைகள் இருக்கற காரணத்தனால தொடர்ந்து உங்ககிட்ட பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்ளு கூப்டுங்க நானுமே கூப்பட்றே நம்ம இத பத்தி வேற ஏதாச்சு பத்தி கூட நம்ப பேசலா ஏன்னா பிள்ளைகள் வந்து பள்ளிக்கு போக ஆரம்பிச் ச்சாங்க அப்டின்னாதா வந்து நமக்கு கொஞ்சோ வாய்ப்புகள் கெடைக்கு ஆ அத பத்தி நம்ம வே வேற ஏதாச்சு பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கலா பிள்ளைகள் பள்ளிக்கு போனதுக் அப்றமா நீங்க உங்களுக்கு நேரம் இருக்கும் போது கண்டிப்பா அழைப்பு கொடுங்கள் நானுே என்னோட தரப்புல இருந்து அழைக்கற
கண்டிப்பா கண்டிப்பா விலைவாசிய பத்தி நம்ம வந்து மீண்டு இன்னொர் நாள் வந்து நம்ம வந்து இத பத்தி பேசலா இப்ப